த்தம் எப்டி வீட்ல எப்டி இருக்காங்க
நல்லா இருக்கோ தோழி வணக்கம் தோழி
என்னா பண்றீங்க நீங்க என்னா பண்றீங்க தோழி
நாங்களா தோழி இப் நாங்கெ வந்து பெட்ஸ் வளர்க்குறோம் தோழி அ எங் வீட்ல வந்து ஒரு நாய் வளக்ரோ அது வந்து எங் வீட்டுக்கார் என்னாப் னாரு வேலிய ரிட்டைட் ஆய்ட்டாரு அப்போ வரம்மோது வந்து எங்ளுக்கு போரா இருந்ச்சு வீட் ல இருந்தோ எல்லாருமே அப்ப இவுரு என்ன பண்ணாரு சரி எல்லா போரிங்கா இருக்கு ச் அப்டின்ட்டு ஓர் பெட்டு வாங்கிட் வந்தா டிசைட் பண்ணி சடனா ஒரு நாய் வாங்கி அது பாகஸ்ல பேக் பண்ணி எடுத்துட் வந்தாங்க எனக்கு தெரிய வே இல்ல வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணா குட்டியுண்டு நாயி அது பாகஸ் குள்ளந்து தல எட்டிப்பாக்குது ரொம்ப அலகா க்யூட்டா இருந்து ஆ ஆம்மா ஆம்மா என் முன்னாடியுல்லாம் புடிக்கவே புடிக்காது அந்த அளவுக்கல்லாம் பெட்ஸ் எல்லா அ அப திருமா என்ன ஆச்சு சரி அழகா இருந்துச்சு நா ஒண்ணு அப்ப கூட பெருசா கண்டுக்கிலீங்கள தோழி பசங்க இவுங்க அல்லா விளையாடுவாங்க சேந்து என் பசங்கல்லா ஃபுல் ஹாப்பி பி வாங்கின் வந்த உ உடனே ஒடனே அதுக் ஒரு பேரு வச்சுட்டாங்க தோழி டாமின்ட்டுனு எல்லார்மே அப்டே அது குடுவே டைம் ஸ்பெண் பண்றது நானு இதே தொடாமயே ருப்பே அவ்ளோவா எனக் பழக் புய்யா நாய் வளத்தர்லா
ஆமா தோழி
அத்னால் நா தொடாமையேர்ந்த அது என்னா பண்ணுங்கோ எங்கிட்ட வந்து படுக்கறது மடி மேல விளையாடுறது செய்யறது எல்லாம் பண்ணுமா அப்போ என்னதா இர்ந்தாலு நம்போ கண்ட்ரோல் எ எழந்துர்றோ இல்ல அப்போ வந்து எழுந்துட்டு நானே க கொஞ்ச ஆரம்பிச்சுட்டே எனக்கு ரொம்ப புடிச்சிடுச்சு அதுலந்து அப்டியே ரொம்போ இப்போ அது இல்லன்னா நாங்க இல்லன்ற அளவ்க்கு ரொம்ப க்ளோஸா போய் தூங்கு தோழி அது கூடதா நாள் புல்லா டைம் போகு ஜாலியா போகு எங்ளுக்கு டேஸ் எல்லா ன்ன ஒரு இதுனாலு அவங்கூட இப்டே இதுவா பேசிட்டு ஜாலியா நம்ப பேசற்தெல்லா நல்லா புரிஞ்சுக்குதுங்க தோழி அது ஆமா யார் வந்தாலுமே அப்டே அ து ரொம்ப பாசமா பழகற்து இதெல்லாம் பண்ணுவாங்க தோழி
ம் ம் சூப்பர் தோழி
ப்பா சொல்றத கேட்டுக்கு அதுக்கு வாக்கிங் வேணுன்னா அதுவே சொல்லு செய்யு இதே மாரி யென்ன ஆமாங்க தோழி அதுக்கு பு புரிஞ்சிக்கிறயிது யிருக்குங்க தோழி அது கொலைக்கும் டைம்மாயிட்டாவே கொலைக்கும்ங்க தோழி ஏ யிந்த டைமுக்கு வந்து வாக்கிங் கூட்டிட்டு போனோ பசிக்கி அது அதுக்கு சிம்பல் வச்சிங்கிது தோழி அந்த மாரி அது பண்ணா நாங்க புரிஞ்சுப்போ யிவன் பசிக்காகதா கேக்குறா
ம் ம்
யிவன் வாக்கிங் போறதுக்காக கேக்குது அப்டின்றது நம்போ நாங்க வந்து புரிஞ்சு க்குவாது அதோடைய லாங்குவேஜ் அது கூட பழக ஆரம்பிச் சா உங்களுகே தெரிய தெரிய ஆரம்பிச்சிரூ தோழி நீங்க வேண்ண ஒண்ணு வாங்கி வளத்து பாருங்கோ
வேணா தோழி எங்க வீட்டு எங்க ஃப்ரெண்டு வீட்லயே ஒரு டாமி ஒரு டாக்குருக்கு தோழி அதுகிட்ட போய் கொஞ்சிட்டு கொஞ்சிட்டு ஓடியாந்துருவா தோழி அதுக்கு ஆ அதுக் க்கு வேற சோறு போடனு எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு சாப்பாடு போட முடியல
ம்ஹூம் யின்னொன்னு யென்னே என்னை பாத்துட்டு என்னா பண்ணாங்க தோழி இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கோ அவங்க என்ன ப அவங்க வந்து கேட்டு லவ்வரூ யிந்த பூனைங்கல்லானா அதெல்லா ரொம்ப புடிக்குங்க தோழி அ எங்க வீட்டு்ல பர்ஸ்ட் வந்து பூனை எல்லாம் வளத்துட்டு இருந்தோ அது குட்டி போட்டு அதானா நாங்க என்ன பண்றது அவ்ளோ குட்டியே வச்சுட்டுன்நு அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க அடிக்கடி ஆ அப்ப யென்ன பண்டே நானு சரி அவ்ங்க யென்ன சொன்னாங்கோ ஏய் எனக்கு குட்டி பூனை குட்டினா ரொம்ப புடிக்கும் எனக்கு குடு அப்டின்னுட்டு கேட்டாங்கோ நா செரி ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறாங்களேன்ட்டு நா யென்னபண்ட்டன் சரி யெடுத்துட்டு போ அப்டின்ட்டு நா யென்ன பண்ட்டன் ஒரு மூணு குட்டி கிட்ட அவ்ங்ககிட்ட குடுத்துட்டோங்கோ அவங்க எடுத்துன்ன போய் ஃப்ரெண்டுக்கு ஒரு குட்டி குடுத்து ரெண்டு குட்டி அவ்ங்கோ வளத்தாங்கோ அவ்ளோவ் நல்லா அது கூட மிங்கலலாயிட்டாங்கோ அப்புறமா அது அது ரொம்ப பாசமா ஆயிட்டு அது ஒரு குட்டி எங்கயோ ஓடிடுச்சா ஒரு குட்டி ரொம்ப ந வ வ ஒரு வருஷம் கிட்ட வளத்தட்டு அப்புறோ எல அது குட்டி போட்டிச்சா யின்னொன்னு அந்த குட்டியு யெடுத்து வளத்தாங்கங்கோபோ அப்புறமா அது யெதோ யெங்கேயோ காணாம போயிச்சுட்டுன்னு யிப்ப யென்ன பண்ணாங்க திரும்பி பைவ் தௌசண்ட் குடுத்து சென்னையிலருந்து குட் டி வாங்கிட்டு வந்தாங்கோ ரெண்டு குட்டிங்கோ அஞ்சஞ்சாயிரம் குடுத்து நல்லா பிராண்டடா வாங்கிட்டுவன் யில்லிங்கோ அது அது மேல அவ்ளோ பாச ஆயிட்ட நீங்க எவ்ளோ காசனாலு குடுத்து வாங்கிட்டு வருது துக்கு நீங்க தயாராயிடுங்க அந்த மாதிரி வசதின்னுயெல்லா யிதுல வராதுங்கோ ஆமா அவுங்க பெருசா வசதியெல்லா ஒண்ணு கெடயாது ஆனா வந்து அவங்களுக்கு அந்த ஆசை அதனால ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு வாங்கினுவந்துட்டாங்கோ அவங்களுக்கு பிடிச்சி அதுக்கு வந்து பேரு கூட டோரா புஜின்னு வச்சிருக்காங்க அது கூட ரொம்ப கியூட்டாருக்கு அந்த மூஞ்செல்லா அப்டியே பாத்தா ரொம்ப அழகாருக்குங்கோ வாலு நல்லா யிவ்வளோவ் தடிமாருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாரி டிஃப்ரெண்டாருக்கு நம்ம வளக்குர பூன மாரியெல்லா யிருக்காது யிது ரொம்ப நல்லாருக்கு அது வந்து வளத்து
அ
குட்டி போட்டு போட்டுருச்சுகோ ஒரு அஞ்சு குட்டியோ ஆறு கு அஞ்சு குட்டினு நெனைக்கிறே அஞ்சு குட்டி போட்டு அவ்ங்க அதை சேல் கூட பண்ணிட்டாங்கோ அவங்கோ என்னா இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த காசு கூட வந்து ஆனா வந்து அவுங்க ரொம்ப விரும்பி அத வளக்க ஆரம்பிச்சாங் அந்த மாதிரி அவ அவங்களே பாத்துட்டு இன்னொர் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்கோ அவுங்க வந்து டாக் அவங்களுக் டாக் புடிக்குன்ட்டு இன்னொர் டாக் வாங்னாங்கோ ஏ என்ன பாத்தே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்டி வாங்கிட்டாங்கோ எதுமே இல்லாம இருந்தாங்க அவ்ங்க கூடோ நா வளக்கறது பாத்து பாத்தே அவுங்க பூன வாங்னாங்களா அத பாத்தி அவங்க இன்னொருத்தரு என்ன பண்டாங்க நா நாய் வாங்கறே அவங்க குழந்த அட புட்ச்சி குட்டி நாய் வாங்னாங்கோ அது பேர் சிட்சூன் அது வந்து அவ்ளவோ வளராது சிட் சூன் ட்டு பிராண்டு அது குட்டியூண்டாதா இருக்கு எப்ப பாத்தாலுமே அத எங்க வேணாலு நீங்க தூக்கிட்டு போலாம் ஜாலியா எங்க போனாலு கேரி பண்ட்டு போலா இப்ப எங்க டா எங்க நாய் மாரியெல்லா வளராது அது குட்டியூண்டா இருக்கு ம்ப டூ வீலர்ல போனாலு எ டுத்துட்டு போலா அது இருக்கிற எடமே தெரியாது கூடைல வச்சு எடுத்துட்டு போயிருந்தாங்கோ அது கூட சூப்பரா விளையாடுதுங்கோ ரொம்ப நல்லா இருக்கு பாக்கறதுக்கு கியூட்டா இருக்கு பாக்க அந்த மாரி பெட்ஸ் லவ்வர்ஸ் நிறைய இருக்காங்க தோழி நீங்க அப்டி சொல்றீங்ளோ
ஆம்
அந் மாரி வாங்குறாங்கோ வளக்கறாங்கோ வீட்டோடோ அந்த மாரி எல்லா நல்லா இருக்குங்க தோழி
சேரிங்க தோழி நல்ல விஷ்யமா சொல்லிருக்கீங்க பெட்டு பத்தி சொல்லிருக்கீங்க
ஆமாங்க தோழி தோழி நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க தோழி
தோழி எ பசங்களுக்கு கார கொழம்பு நல்லா சமைப்பே தோழி
அப்டிங்ளா எனக் காரக்கொழம்பு ரெசிப் பி சொல்றீங்லா தோழி பொறுமையா சொல்ணு ஆனா எனக்கு எப்படி செய்யறதுன்டு
தோழி நீங் நீங்க எங்க ஃப்ரெண்டே நல்லா செய்வாங் தோழி என்னோட சூப்பரா செய்றாங் தோழி
இது ஒண்ணு சொல்லுங்க தோழி அப்புறமா அவங்க சொல்ற சொல்றத சொல்லுங்கோ
அதுதா தோழி என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க சூப்பரா சமைக்கிறாங்க என்ன எனக் அவங் சமையல் பிடிச்சிருக்கு யார் சமையல் அவ்ளோ சீக்கிர சாப்ட மாட்டே நானு ஆ என்னோட ப்ரெண்டு எங்க அம்மாதே அவளவ் விரும்பி சாப்டமாட்டே செரிங்ளா அந்த மாரி ஆ
கம்மியாதா செய்வாங்க அம்மா
எல் ஆ எனக்கு அந்த அளவுக்கு யா எ எவ்ளோ ஒரு விஷ்யோ இருந்தாலு ஹோட்டல்ல சாப்ட்டுவேன த யார் வீட்ல சாப்ட மாட்டே ஆனா அவ வீட்ல மட்டு சாப்பிடுவே தோழி
ம்
ம் எ சிஸ்டர் வீட்டு்ல கூட சாப்ட மாட்டே அவங்க சமையலே எனக் பிடிக்காது கொமட்டூ எப்டிடா சாப்பிறாங்கன் தெரியல அப்டின்னுட்டு கொமட்டிக்கிட்டே சாப்புடுவே
ம் ம் ம்
பட் இருந்தா மா என்ன பண்றது ஓய் எப்பியோ ஒரு நாள் தா போறோ சாப் டே ஆவனுமே அதுக்கு நானே போய் சமைச்சிட்டு வந்துருவே தோழி அவங்களுக்கு
ஆ நீங்களே சமைச்சு குடுத்துட்டு அப்டியே சாப்ட
ஆமா தோழி
இப்ப உங்களுக்கு வீட்டு சாப்பாடு பெஸ்ட்டாருக்கா ஓட்டல் சாப்பாடு பெஸ்ட்ன்னு நெனக்கிறிங்களா தோழி நீங்க
இப்ப ஏஜ் ஆக ஆக வீட்டு சாப்பாடு கொஞ் சரி அவ கொஞ்சொ சாப்ட்டா கூட வீட்ல சமச்சி சாப்ட்டுக்கலான் தோணுது தோழி
ஆ ஆ இப்ப நீங்க சொ சொன்னது உண்மை தாங்க தோழி இது வந்து செரிமான உங்களுக்கு சிக் க்ரமா ஆயிடு வீட்ல சேத்தி ஏதோ ஒண்ணுன்னா கூட சூடா கொஞ்சோனாலு நம்ம செஞ்சு சாப்டுட்டா நல்லா டைஜிஷன் ஆவணு உங்களுக்கு இதுவே வெளிய சாப்ட்டுறது வந்து அது அது டேஸ்ட்க்காக அதது போடுவாங்க அது வந்து நம்ளுக்கு நெறைய பிரச்சனைங்க குடுக்கு சோடா அது இது எல்லா போட்றதுனால வந்து நம்மளால அது செ சீக்ரமா டைஜஸ்ட் பண்ண முடியாது இல்லையா
ம் அப்டிக்க ம் நா வந்து கார கொழம்பு வந்து எப்டி தெரியுமா தோழி செய்வே ஆ ஏ இந்தா ஒ நாலு தக்காளி நாலு வங்காயம் தோழி நாலு தக்காளி அஞ்சு வங்காயம்
ம்
அது கூட பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி சரி எண்ணைல போட்டு நல்லா வணக்க மூடி போட்டு வணக்க வுட்டுடுங்க சரிங்ளா வணக்க க்க வுட்டு நல்ல சுருண்டு போயிடு அது எல்லா வணங்கி எடுத்துட்டு ஆற விட்டுட்டு ஆ அது கூட மொளகாத்தூள் நம்ம வீட்ல அரச்ச மொளகாத்தூளு
ம்
கொஞ்சோ மஞ்சத்தூளு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக பட்ட லவங்க
இது பிளைனா வருதுங்களே அந்த மொளகாத்தூள்லலா போடக்கூடாதாங்கோய்
அ அதெல்லாம் போடக் கூடாதுங்க அது வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்டா குடுத்தது
ஆ ஹ செரிங்
சரிங்களா வீட்டுல அரைக்கிற மிளகாதூள் போட்டு அதுல நம்ம எல்ல இங்கிரீடியன்ஸ் போட்டு அரக்கிறோ இல்லங்ளா அதுனாலது ஆ இது நல் சூப்ரா வரு ழி அத போட்டுட்டு ஆ நா நல்ல எண்ணக நல்லெண்ணயோ எந்த வீட்ல இரு ப்ப எண்ணெய ஊத்தி நல்லா தழும்பா ஊத்திட்டு கத்திரிக்கா நாலா கட் பண்ணி அந்த மசாலா அரச்சிருப்போ இல்லங்களா அது கூட கொஞ்ச உப்பு போட்டு அரச்சிட்டு மசாலாக்குள்ள கத்திரிக்கா உட்ருங்க
தேங்கா போட்டீங்ளா நீங்க தேங்கா போடுவீங்ளா
கேளுங்க கேளுங்க கேளுங்க
ம் ம்
போட்டு எண்ணெயில வந்து போட்டு இந்த கத்திரிக்கா இருக் பாருங்க எண்ணைலயே வணங்கட்டு அந்த மசாலா கத்திரிக்க ல்லா வணங்கிட்டு நல்ல கொல கொல ஆயிடு கத்திரிக்கா சேரிங்ளா எண்ணெயிலயே வதக்கிட்டு அப்ப அந்த நம்ப அரச்சு வச்சிருக்க மசாலா எடுத்து ஊத்திட்டு கொஞ்சமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு விடுங்க சரிங்ளா அப்பறமாதா உங்களுக்கு தேங்கா வேணுன்னா தேங்கா போடுங்க இல்ல நா கொஞ்ச ஒரு பில்ல தேங்க ஒரு ரெண்டு பில்ல தேங்கா போட்டு கல்லக்காக்கொட்ட இருக்கு பாருங்க அது நல்லா வருத்துட்டு ஒரு புடி ஒரு கை புடிக்களவுக்கு கள்ளக்கா கொட்ட போட்டு நம்ம புளி எவ்ளொ தேவயோ அந்த புளிக்கு எடுத்துட்டு மிக்சில கொ புளி ரொம்ப எடுத்துக் கூடாது சும்மா ஒரு ஒரு சிட்டிக புளி எடுத்த அதுவே புளி சாஸ்தி ச்சியாடு நம்பளுக்கு கரச்சி ஊத்துல அருலயே அரச்சு ஊத்துப்போ கத்திரிக்கா ஆல்ரெடி வெந்துடுச்சு
தோழி இன்னொரு டவுட்டு எனக்கு அ இதுலயே சிலப் பேரு எள்ளு வெள்ள எள்ளு கூட வறுத்துட்டு போடுறாங்க அது நல்லா இருக்குமா
அது வந்து தொக்குக்கு செஞ்சா நல்லா இருக்கு தோழி
ம் ம் இது கொழம்புக்கு நல்லாருக்கது
இது கொழம்புக்கு வந்தன்னா கிரேவியா வச்சுன்னா நம்போ த இந்த மசாலா அந்த தேங்கால்லா அரைச்சு ஊத்திட்டு நல்லா கொதிக்க விட்டு எண்ணத் பிரிவு நல்ல கத்திரிக்காய் எல்லா மேல வந்து நின்டு தோழி அப்ப வந்து சூடா சாதத்துல போட்டு சாப்ட்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு தோழி நய் உட்டுட்ன்னு வச்சுக்கங்களே செம்ம டேஸ்ட்டு தோழி
நீங்க நெய்யெல்லா சாப்பிடுவீங்களா தோழி
ஆ எங்க வீட்ல எல்லா யூஸ் பண்ணுவாங்க தோழி எங்க பசங்கள்லா குண்டா இருப்பாங்க தோழி
நல்ல விஷ்யோ எங்க வீட்டில வந்து எ பொண்ணு எங்க வீட்டுக்காரு மட்டுதான்ங்க சாப்டுவாங்கோ என் பையனு நானு ஆல்மோஸ்ட்டு நெய் எங்கன்னா போட்டுக்குதுன்னா அது நாங் எத்துக்கவே மாட்டோங்கோ அது எங்களுக்கு அந்த டேஸ்ட்லயே வித்தியாச தெரியு அதனால வந்து நெய் அவாய்ட் பண்ணிடுவோங்க முடிஞ்ச வரைக்கு அவுங்ளுக்கு வேணுன்னா நாங்க தனியா மேல தூவி இப்ப ஏதாச்சு பொங்கல் செய்வே இல்ல வந்து சம்பார் சாத பண்றனா அவுங்களுக்கு வந்து தனியா மேலதா போடுவேமே தவர நெய் அதுலயே போட்டலா எதுவு மிக்ஸ் பண்ண மாட்டோங்க
சுப்பர் சுப்பர் தோழி
ஆமாங்கோ அ ஏனா புடிக்காதுன் றதுதனாலே அந்த கொமட்டினு வந்துருங்கோ நா ஒ எ பையனுக்குனா கத்து குடுக்கலான்னு சின்ன வயசுலேருந்தே ட்ரை பண்னோங்க நெய் போட்டு நெய் சாதோ அதெல்லா ஊட்டலான்ட்டுனு நா தா கத்துக்கலையா அவுனுக்காச்சு கத்து குடுக்கலானு அவுனுக்கு வந்து அதே மாரிங்கோ த்தா வாமிட் பண்றது அவுனுக்கு அது வந்து ஏத்துக்கல
ம் ம் ம்
அதனாலே விட்டுட்டோங்க தோழி அப்டியே ரெண்டு பேருக்குமே நாங்கோ நெய் சாப்டா அது மாரி ஆயிட்டோ அப்பா பொண்ணெல்லா நல்லா நெய் சாப்டுவாங்குகோ தோழி அவுங்களுக்கு அதுனால முடிஞ்ச வரைக்கு கீர கொழம்பு சாம்பாரு இதெல்லா குடுக்கு போது நெய்ல குடுத்துருவோங்க தோழி செரிங்க தோழி நீங்க பேசினது எனக்கு ரொம்ப மிக்க நன்றி ஆ இன்னொரு கால்ல இணையலா தோழி நன்றி தோழி
நன்றி நன்றி தோழி